கேக்குத உங்களுக் கேக்குதா
ஆஹ் இனிமேதான் கேக்குது
சாப்பிட்டீங்களா என்ன சாப் ட்டீங்க
நா இன்னும் சாப்பிடல இனிமேல்ட்டுதான் நீங்க
ஏ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ப்ரோ உடம்பு என்ன ஆகணு சீக்கிரமாக சாப்பிட்ணும் ப்ரோ
எனக்கு பசிக்கலையா நா என்ன பண்றது நா ஆ காலேஜுக்கு போயிட்டு காலேஜுக போயிட்டு லேட்டா தான் வ வோன என்னோட காலேஜ் டைமிங் வந்து ஆஹ் ரெண்டு மணில இருந்து ஆறரை மணி வரைக்கும் அப்போ நா சாப்பிட மாட்டேன்ல கேளுங்க பஃர்ஸ்ட்டு ஆ ஆறரை மணி வரைக்கும் காலேஜில தானே போயிருப்பேன் அப்ப எனக்கு பசிக்காது அதே பழுக்கும் இப்போ எனக்கு ஆயிடுச்சு
அப்படியா சேரி சேரி ஆனா இருந்தாலு கூட சீக்கிரமா சாப்பனும் காலை உணவு ஒரு பத்து மணிக்கு பத்து நிறைய பேர் வந்து பத்து மணிக்கு தான் சாப்பிடுவாங்க காலை உணவு ஆனா
நான்ல்லா எத்தனை மனைிக்குனு சாப்பிடுவேன்னு தெரியுமா உங்களுக்கு க்கு பன்னெண்டு மணிக்கு சாப்புடுவேன்
காலை உணவு பன்னெண்டு மணி சாப்பிடுவீங்க
ஆமா அப்பதா எனக் பசிக்கு அதா சொல்றேல்ல காலேஜுக்கு போவும்போது சாப் ப்ட்டு சாப்ட்டு பழக்கொ காலேஜ்கு போம்போது நா காலை உணவு வந்து அப்பதா சாப்புடுவே ஏனா அப்பதா எனக்கு நடுவுல பசிக்காது எப்பவுமே ஒரு மணிக்கி ந்து கெளம்பிடுவே வீட்லருந்து ரெண்டு மணி காலேஜ்ல ஒரு மணி கெளம்பிடுவே களம்பிட்டு காலேஜ்ல காலேஜ் கு ஒன் ஃபிஃப்டியெ ஒன்னம்பது அப்டி போயிடுவே காலேஜ் விட்டு போயிட்டு அப்பறோ அங்கே இருந் து இருப்பெல்ல பசிக்காது அதா அங்கேர்ந்து வரதே லேட் சரி
எதோ சத்தம் வருது ப்ரோ
எங்கிட்டேருந்தா
ஆமா ஆ இப்ப இல்ல ப்ரோ உங்களுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப புடிக்குமா இல்ல காலேஜ் ஃப்ரெண்ட் புடிக்குமா இல்ல ஏரியா ஃப்ரெண்ட்ஸு புடிக்குமா ப்ரோ
எனக்கு ஃப்ரெண்ட்ஸே புடிக்காது ஃபர்ஸ்ட்டு
அப்டியவனுங்கள் உங்களுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல
இருக்காங்க ஒருத்த இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்ல நம் புறதுனா ஒருத்தனதா நம்புவே மிச்ச பேரேல்லா சும்மா டுபாக்கூர் ஏரியா ஃப்ரண்டுதா ஏரியா ஃப்ரண்டுன்னு சொல்ல முடியாது எ ஸ்கூல் ஃப்ரெண்டு் தா சைல்டு ஹூட் ஃப்ரெண்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல டென்சென்ஸுநாங்க
அப்டியா பேரு இல்ல இல்ல அவுங்க வந்து அப்டியா இல்ல அவுங்க அவுங்ககிட்ட புடிச்ச விஷ்ய என்ன
புடிச்சது என்ன ஷேர் பண்ணாலு யாருக்கிட்டயு சொல்ல மாட்டா நம்பி நம்பிக்க புடிக்காதது அப்டிலா ஒண்ணுல்ல
என்ன வேணாசெய்வானா அவங்களு அவங்க உங்களுக்காக
என்ன வேணும்ன்ன என்ன ஒரு லவரா என்ன செய்யல சொன்னா செய்வான் உம் உம் ஆஹ் அதுல்லாம் கண்டிப்பா செய்வான் ஹெல்ப்புல்லாம் கேட்டா நானும் அவன்க்கு செய்வே அவனே எனக் செய்வா
மச்ச அவங்க யாருமே உங்களுக்கு ஃப்ரண்ட்ஸ்
மத்தவங்கலா இருக்காங்க பட் ஆனா பதினஞ்சு வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் மாரி இருக்கோமா
கரட் தான் கரட் தான் உம்
இன்னும் நெறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சி இல்லன்னு இல்ல
ஹம் ஸ்கூல்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸங்க இருப்பாங்களா உங்களுக்கு
அதான் சொல்றல ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவன் ஹுசேன் சொன்னேல காலேஜ்ல தனி ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் ஒரு ஜாலியா ஒரு டைப்பா நல்லா இருக்கும் காலேஜ் போனாதான் பேசும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் காலேஜுக்கு போன மட்டுதான் பேச முடியும் வெளிய வன்டா நான் யாரோ அவனுங்க யாரோ
அப்படியா செரி உங்க காலேஜ் டே பத்தி கொஞ்சம் சொல்லுங்ளே
ஏன் காலேஜ் டேஸ் எல்லாம் போரா போகு அவ்ளோ சொல்ற மாதிரி ஒண்ணு ல்ல நீங்க சொல்லுங்க உங்க காலேஜ் டேஸ் பத்தி
என் காலேஜ் டேஸ்ல இருந்து என் ஸ்கூல்ஸ் டேஸ் பத்தி ஏன்னா எனக்கு ஸ்கூல் டேஸ் தான் ரொம்ப புடிக்கும் நான் என்ன நான் வந்து ஸ்கூல் ஏ வாய்ஸ் எனக்கே கேக்குது
எதுக்கு கேக்குது இப்போ
ஹலோ உம் இப்போ ஓகே ஆஹ் இப்போ ஓகே ஆஹ் இப்ப என் ஸ்கூல் டேஸ் எப்டினு ஓகே ஓகே ஏ என் ஸ்கூல் டேஸ் எப்டின்னா நல்லா ஜாலியா இருக்கும் கோ ஆனா வந்து நான் படிச்ச து வந்து கவர்வர்மெண்ட் ஸ்கூல் தான்
ஆஹ்
ஆமா எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க ஆனா முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருப்பா ஒரு ஒரு ஃப்ரெண்டு இல்ல ரெண்டு ஃப்ரெண்டு ஆமா கேர்ள்ஸ் தான் பாய்ஸ் எல்லாம் இல்ல கேர்ள்ஸ் மட்டும் தான் மே அரட்ட அடிப்போம் கட்ட அடிப்போம் நல்ல விளையாடுவோம் ஜாலியா இரு போ அந்தடல்ஸ்லாம் மறக்கவே முடியு கட்டடுச்சுனா அந்த கட்ட எல்லாம் அ அடிச்சில்ல
ஆஹ் அது போராச்சே அது பாத்ரூம்கிட்டு உக்கரவ போய்
ஏன்னா ஆமா கிளாஸ் கட்ட அடிக்க முடியாது ஏன்னா கிளாஸ் கட்ட அடிச்சாலே வீட்டுக்கு ஃபோன் போயிடும் ஆமா வீட்டுக்கு போன் பண்ணி உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்த வந்திருக்ரா அந்த மாரி போயிடும்ன்னு சொல்லி நான் அங்க வந்து அட்னஸ்ல வந்து பிரசன்ட் சொல்லிட்டு அஹ் அப்படியே பாத்ரூம் கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசனே கலாச்சிட்டு அந்த மாரி இருப்போம் உம் உம் நம்ம ஸ்கூல்ல வந்து அராட்ட அராட்டன்னா யாருபேச்சும் கேக்க மாட்டோம் ஜாலியா இருப்போம்
நீங்க எல்லாம் உ சரி சரி
அந்த மாரி அந்த டேஸ் ல்லாம் மறக்கவே முடியாது உம் ஒரு நாள் வந்து டூர் கூட கூட்டீன் போனாங்க உம் வேலூர் கோட்ட
வேலூர் கோட்ட அங்க என்ன இரு
உம் ஹ அங்க சம் பிரமாண்டமா இரு கும் கோட்ட இருக்கும் பழைய காலத்துல பயங்காலத்தில இருக்கிற அரசு ங்ரோட கவசம் இல்ல இல்ல முதல்ல முதல்ல வந்து முதல்ல இருந்துச்சு
முதல்ல புரியல மு முதல முதல இருந்துச்சா
ஆஹ மோதல்ல இந்தந்துச்சு மொதல்ல இப்போ இல்ல
என்ன சொல்றீங்க புரியல முதல்ல இருந்து முதல்ல இருந்துடுச்சா இப்போ இல்லையா அந்த மாரி சொல்லுங்க முத முதல இருந்துச்சு முதல இருந்துச்சுன்னு சொல்றீங்க
அதா இப்போ இல்ல மத
இப்ப இல்லையா செரி ஆனா எழுச்சா என்ன பண்ணாங்க அது முந்த முதல செரி செரி என்ன பண்ணிட்டீங்க முதலிய
அந்த முதல்ல செத்திருச்சு வயச ஆயிடுச்சு செத் திருச்சி
சாயல்ல புடிச்சி சாப்பிட்டீங்களே அங்க இருக்கிற அங்க
இல்ல இல்ல அங்க வந்து செத்திருச்சு ஆமா நிறைய பேரு அதெல்லா சாப்படுறாங்கல்ல நீங்க சாப்பிட்டு இருக்கறீங்க ஆஹ் எங்க சார் இல்ல இன்னும் கொஞ்சம் நாளத்துல வந்துடும் பாருங்க எங்க கூட அந்த முதல சாப்பறதுல்லாம்
நீங்கல்லா சாப்பிடுங்க வந்துட்டா எப்படி இருக்கும் ஆனா கேள்விப்பட்டிருக்க அது மீன் மாரியே இருக்குமா
பார்த்ததுல்லையா நீங்க
என்னது முதலியா பாத்திருக்கேன் அந்த ஒரு டேஸ்ட் சொல்றேன் மீன் மாதிரியே இருக் க்குமா
அப்படியம் செரி செரி செரி நான ட்ரை பண்ற நீங்களு ட்ரை
ஆஹ் ந சாப்பிட மாட்டேன் எனக்கு புடிக்காது அதெல்லா முதல எல்லா யார் சாப்பிடுவ அது பாத்தாலே பயமா இருக்கு அது ஒரு கறி வேற தின்னும்
நீங்க தூங்கும் போது வந்து உங்க பக்கத் தல முதல இவ்ளவு பெரிய முதல இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க
நா அப்படியே தூங்கிடுவேன் எந்திரிக்கவே மாட்டே எழுந்திரிச்சதானே பாார்பப்பேன் நா எழுந்திருக்காம அப்படியே தூங்கிடுவே
அப்புறே எப்டி பயங்கரமா இருக்குல்ல அது உங்களுக்கு பிடிக்காத ஒரு அலி அனிமல் அது விலங்கது
ஆஹ் எனக்கு ரொம்ப பிடிக்காத விலங்கு வந்து பாம்புதா ஐயோ பாத்தல்லனா பயந்திடுவா ஐய்யோ
எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கூட அஹ் புடிச்ச விலங்கு பூன
பூன பிடிக்கும்மா உங்களுக் கே சேரி சேரி எனக்கு பூன தான் பிடிக்கும்
எனக்கு வந்து புடிச்ச விலங்கு வந்து நிறைய இருக்கு எனக்கு பறவைங்கனா புடிக்கும் பறவைங்க விலங்கல்லல்ல அது ஆஹ் அந்த மாரி பிடிக்காதது வந்து சில இருக்கு நெறைய இருக்கு ஆனா
ஆஹ் உங்களுக்கு தக்காளில ஆஹ் இது செய்வாங்கன்னா தெரியுமா ஸ்வீட்டு
தக்காளில ஸ்வீட்டா
ஞ்சு பாக்குறீங்களா நா சொல்றே மூனே மூனு இன்கிடியன்ஸ் தான் தக்காளி வேணோ சரியா அதுக்கப்பற சர்க்கர வேணோ ஏலக்க பொரி நெய் முந்திரி முந்திரிந்தான் போண்ணலா இல்லாட்டி இல்ல என்ன பண்ணு நா ஃபஸ்ட் தக்காளி இருக்குல்ல தக்காளி எடுத்து முழு தக்காளியும் எடுத்துல சும்மா மேலகீய்யுண்ணு நாலு சைடு கீறிவுட்டு இக்லி குண்டா இருக்குல அதுல வேக வேக வைக் கொஞ்ச நேரத்துக்கு வேக வச்சிட்டு எடுத்துர்னு எடுத்தா தோல் அப்படியே வந்துரு கையில தோல் வந்துடுச்சின்னா ஒரு பவுள்ள போட்டு ஆஹ் அது பெசிஞ்சின்னோ நல்லா பெச்சஞ்சிருங்க அப்பறோ ஆஹ் கடாயில ஆஹ் கொஞ்சோண்டு நெய் போட்ருணோ நெய் போட்டுட்டு அந்த தக்காளி பெசோஞ்சோல அதுவும் அது அது மேல போட்டு ட்டு
தக்காளி பெசெஞ்சி இதுமேல போட்டுனோ
ஆமா கடாயில போட்ட அப்பறோ கொஞ்சமா சக்கர சேர்க்கனு உங்களுக்கு ஏலக் எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ சக்கர சேரிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிட்டே இருக்கு போ அதுக்கப்பறமா கொஞ்ச கொஞ்சமா நெய் போடணு
உம்
நெய் போட்டுட்டே வரணோ உங்களுக்கு ஏத்த மாரி நெய் போட்டுட்டு அதுக்கப்பறோ முந்திரி இருக்குல்ல முந்திரி வந்து நெய்ல இது பண்ணுவாங்க கிலா வருறுப்பாங்க வருறுத்துட்டு அதுல போட்டுறணும் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இது பண்ணிருந்தா அது கெட்டியா ஆகிடும் உங்களுக்கு ஜாம் மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் அது எடுத்து கொஞ்சமா இது பண்ணணும் என் சொல்றது ஆற வச்சு சாப்ப ட்டா அவ்வளோ நல்லா இருக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க
ஆற வச்சு சாப்புண்ணு நீங்க நீங்க சமைச்சு இருக்குறீங்ளா
ச்சது இல்ல நா சாப்ட்டுருக்கே
யார் சமச்சது அது
எங்க ஊர்ல எங்க புப்பு சமச்சு தந்தாங்க
அச் செரி செரி செரி செரி செரி ப்ரோ நம்ம டைம் முஞ்சு
அப்பிடியா செரி ஓகே உம் வண